ஆ ஆ நா ரெம்ப நல்லா இருக்றே நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆ நல்லா இருக்கே
வீட்ல எல்லாரு எப்டி ஆ எல்லாரு இங்க நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்குறாங்க
ஆ நல்லாருக்காங்க
ஓ சேரி சேரி இப்ப ரொம்ப வெயிலடிக்கிறதுனால கிளைமேட்லா எப்டிருக்குது உங்களுக்கு
எங்க ஏரியா கொஞ்சோ பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சோ தெரியல வெயிலு
ஓ செர் செர் செரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா சில்லன்னுதா கிளைமேட் இரு கிளைமேட் இல்ல வெயில் அடிச்சாலுமே வீட்டை சுத்தி மரோ இருந்துச்சு ஆ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா மரோ அதாவது மரோ வந்து ரொம்ப ஹையா உயர்ந்துருச்சு அப்டி அந்த இதுல்லா வயர்ல்லா தட்டுது அப்டின்னு சொல்ட்டு அத பாதியித கட் பண்ணி விட்டாங்க அத பாத்தீங்கன்னா வீட்டு வரைக்கு நல்லா வெயில் அடிக்கிறதுனால நம்மளுக் ரொம்பவேவு ஆ எ வெயி ஒரு மாரி வெக்கையா இருக்குது இந்த மரம் இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்லதா இருந்துச்சு அத வெட்டிட்டாங்க இப்ப நம்மளுக்கு வீட்டுக்குள்ளயே இருக்க முடியல அந் அந்த அளவுக்கு இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சுற்றுச்சூழல வந்து சுற்றுச்சூழல்கள் நம்மள சுத்தி மரங்கள் இருந்தா மட்டும்தா நம்ம அத என்ன சொல்றது நல்ல சுத்தமான கா ட்டுரு சரி எல்லாமே கெடைக்கு நாங்க இருக்க ஏரியால ஃபுல்லாவே என்ன சொல்றது மாமரோ பலாப்பழோ அந்த மாரி மரங்கள் தா நாங்க தோப்புக்குள்ள இருக்கிற மாரிதா இருக்கு எங்க ஏரியா கிளைமேட்டும் நல்லா இருக்கு இப்ப எங்க ஊர்ல என்ன சீசன்ஸ் சீசன் சொல்லுவாங்க அது ஸ்டார்ட் ஆயிட்டு ரொம்ப எப்டின்னா ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு வந்துட்டு இப்ப வெக்கத் தெரியல எல்லா எதுவுமே
ஓ செரி செரி எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மழை விழுந்தாலுமே அந்த மரோ இருந்தா தானே நம்மளுக்கு கொஞ்சமாச்சு அந்த கூலிங்கான கிளைமேட் வந்து நம்ளுக்கு கெடைக்கு மரோ இருந்தாலு அந்த காத்தடிச்ச ஒ க காத்தடிச்சா அது மரம் இருந்தா கொஞ்சோ மரத்துல பட்டு குளிர்ந்த காத்தா வரு ஆனா இது மரோ இல்லாதனால ஒரு மாதிரி வெக்க காத்தாவே வர்றதுனால நம்மளுக்கு வீட்டுக்குள்ள ஜன்னல திறந்து வைக்கிறதுக்கு பேசாம ஜன்னல்லல்லா குளோஸ் பண்ணிட்டு ஃபேன போட்டாலே ஓரளவு ஓகேவா இருக்கு க்கும் போல அப்டிதா இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லா கரெக்ட்தா அதே மாதிரி நா என்ன இன்னோன்னு சொல்லனுனு நெனைச்சே நம்ம வந்து சுற்றுச்சூழல் வந்து சுத்தமா வைக்காததுனால நமக்கு நிறைய நோய்கள் பரவுது அதனால எங்க பக்கத்துல அவுங்கக்கா ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப சுத்தமாவே வெய்க்காம சுற்றுச்சூழலயு வெளியில எப்பயு குப்பையாதா இருக்கு அப்டி ஒரு பண்ணி அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா ஆமா
ஆமா நம்ம அதாவ்து நம்ம இருக்ற நம்ம எடத்த சுத்தியு சுத்தமா வச்சுக்கணு அப்பதான நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனு வராம இருக்கு இப்ப நாங்க இருக்கிறோ அப்டின்னு சொன்னா வீட்டை சுத்தி ஒரு மழை விழுகுதுன்னா தண்ணி தேங்காம பாத்துக்கணு செய்யணு ஏன்னா அந்த தண்ணி தேங்குறதுனால எவ்ளோ பிரச்சன வருது தெரியுமா கொசு உற்பத்தி ஆகுறது அங்கதா ஆகுது அந்த கொசு நம்ள கடிக்கிறதன் மூலியமா நெறைய டெங்கு ஃபீவர் வருது மலேரியா வருது டைபாய்டு வருது அப்டின்ல்லா இருக்கிறப்ப நம்ம அந்த தண்ணிய எல்லா தேங்க விடாம பாத்துக்கணு அதுவும் விடு இந்த இப்பெல்லா நாய்கள் வந்து தெருவ்ல நெறைய இருக்குது அது வந்து ஒண்ணு அவங்க வீட்டு நாயா இருந்துச்சுனா அதையு சுத்தமா வச்சுக்கணு அது மாதிரி தெரு நாய்களல்லா கொஞ்சோ அ நம்மளு பாத்துதா நடந்துக்கணு இல்லன்னா அதுபாட்ட வந்து ஒரசிட்டு போச்சுன்னா அது மேல உள்ள கிருமிகள்னால நம்மளுக்குமே வந்து நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது வருது அது மாரி பக்கத்துலலா பாத்தீங்கன்னா சாக்கடை இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னு சொன்னா அதெல்லா வந்து கிளீனா வச்சுக்கணு அப்பப்ப இந்த பிளீச்சிங் பவுடர் போட்றது இதெல்லா போட்டு நம்ம கொஞ்ச சுத்தமா வெச்சுக்கிட்டனா நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லயு இல்லாம இருக்கு அது போக இப்ப நறைய பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல வாகனங்கள் வரும்போது அதுல இருந்து போக பயங்கரமா வருது அதனால பயங்கரமான சுற்றுச்சூழல் பாதிப்பு தா ஏற்படுது அது மாரி நெறைய இப்ப பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து நெறைய அங்கங்க கெடைக்குறத நானுமே பாத்துருக்கே அதெல்லா மக்கறதுக்கு எவ்ளோ நாள் ஆகு அதனால வந்து மண்ணோட வளமே பாதிக்குது முன்னாடி காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலா அந்த மஞ்ச பையி ஆ துணிப்பை இத மாதிரில்லா யூஸ் பண்றதுனால அது ஈஸியா மக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருந் இப்ப பிளாஸ்டிக் பை தரையில போட்டோனா அது மக்கறக்கு பல வருஷங்கள் ஆகுது அது அதுவும் போக அது மழ விழுகற தண்ணி நிலத்தடி நீரையுமே வந்து சேமிக்க விடாம அந்த தண்ணி வந்து இது இருக்கிறதுனால தா நெறைய இடத்துல தண்ணீர் தட்டுப்பாடு இந்த மாதிரி கூட வருது
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா நீங்க சொல்ற மாரி இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல பிளாஸ்டிக் பை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன் கவுர்மெண்ட் தட பண்ணாலு ஆனா நம்ம மக்கள் வந்து ஆ என்ன சொல்றாங்க துணி பை கொண்டுரு போக மாட்டேங்குறாங்க கடையில போயிட்டு கவர் இருக்க அப்டின் தா கேக்குறாங்க நாங்களுமே இப்ப ஒர்க் ஷாப் தா வச்சிருக்கோ ஆனா அவுங்க யாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த பேக் கொண்டு வர மாட்டேக்காங்க துணி பை கொண்டு வர கொண்டு வர மாட்டேக்காங்க அதே மாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்பல்லா அந்த பேப்பர் பேக் பேக் மட்டு தா யூஸ் பண்ணணு கடைகள்ல அப்டின் சொல்லிட்டாங்க ஆனா வாரவ்ங்க என்னப்பண்றாங்க சின்ன பொருள்னா க பாலித்தின் கவர்ருக்கா அப்டின்தா கேக்குறாங்க நீங்க சொல்ற மாரி மஞ்சப்பையு துணிப்பை எதுமே யூஸ் பண்றது இப்ப கெடையாது அனா அவுங்க கொண்டுட்டுவராம வந்து நம்ம கடைலேந்து எடுத்துட்டு போனாங்கன்னா நம்மக்கு ஃபைன்னு அடிக்கிறாங்க இப்பல்லா ம்ம சுற்றுச்சூழல்ல வந்து பாதுகாத்து வச்சாதா மனிதர்கள் நம்மளு விலங்குகளு எப்டி ஆரோக்கியமா வாழ முடியு நீ சொல்ர மாரி
ஆம்மா முன்னாடி முன்னாடில்லா பாத்தீங்கன்னா இந்த குப்பைகள்ல வந்து இலை அந்த மக்குற குப்பைகளாதா இருக்கு அது வந்து அ மாடோ இல்ல எதுவோ சாப் டாலு ஒண்ணுசெய்யாது ஆனா இப்பல்லா பாத்தீங்கனா அந்த குப்பைல பிளாஸ்டிக் கவர்தா அதிகமாருக்குது அத பல விலங்குகள் வந்து சாப் டும்போது அதுக்கு செரிமானம் ஆகாம பல பிரச்சனைகள் வந்துஅந்த விலங்குகளுக்குமே வருது நெறைய குப்பைகள வந்து இந்த பிளாஸ்டிக் குப்பைகலெல்லா கடலுக்குள்ள இதெல்லா கொட்டுறதுனால மீனு இந்த மாதிரி நெறைய உயிரினங்கள் வந்து அதுனால பாதிக்கப்படுது நானுமே நெறைய நியூஸ்ல பாத்துருக்குற இதெல்லா என்னதா கிளீன் பண்ணாலுமேவும் அந்த மொதல்ல பிளாஸ்டிக்க ஒலிச்சாதா இந்த சுத் சுற்றுச்சூழல வந்து பாதுகாக்க முடியுன்றதா என்னோட கருத்தா இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றமாரி அதேதா நீங்க சொல்றமாரி சுற்றுசூழல பாதுகாக்கண்னா க பிளாஸ்டிக்க கண்டிப்பா ஒழிக்கணு அதே சமயத்துல நம்ம குப்பைகள் போடும்போதும் பாத்துருக்கீங்ளா குப்ப இப்பல்லா வந்து தெரு வீட் வீடுவீடா வந்து குப்ப எடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ம க்கும் குப்பை மக்காத குப்பை அப்டின் தனியா பிரிச்சு வெக்க சொல்றாங்க அப்பிடி நம்ம போட்டோன்னா அவுங்க எடுத்துட்டு போக மாட்டெக்குறாங்க இப்பன்னா பிளாஸ்டிக் சம்பந்தமான குப்பைகள் எல்லா ஒரு ஒரு கவர்லியும் அ நல்ல மக்குரகுப்பை ஒருகவர்லியு வந்து போட சொல்றாங்க குப்ப தொட்டி குப்ப எடுக்குறவங்க அந்த அந்த அக்கா வந்து சொல்றாங்க எதுக்கா அப்டின்னா அத வந்து மறுசு மறுசுழற்சி செய்ய முடியு எங்களால அப்டின் சொன்னாங்க அதுனால நம்ம மந்து சுற்றுசூழல் வந்து நம்ம பாதுகாப்பா வெக்க முடியு அப்டின்னாங்க நீங்க பாத்துருக்கீங்கள்ளா இப்ப நீங்க நல்லா பாருங்க செடி கொடி நம்மக்கது காய்கறியோட வேஸ்ட்ட வெச்சு நம்ம கேஸ்ஸு போதி பண்ணலா இப்பொல்லா கேஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு நம்மக் ஒழுங்கா புக் பண்ணா ஒன் மந்துக்கு அப்பறதா கெடைக்குது அத வேஸ்ட் வந்து பயோகேஸ் பண்ணலா நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா இப்ப ரீசண்ட ரொம்ப ஃபேமஸாயிட் இர்க்குதுல்லா
ஆம்மா ஆம்மா நானுமே கேள்விப்பட்டே ஏன்னா அந்த இததுனால நம்மளுக்கு நெறைய கேசு அந்த செலவூ கம்மியாகுது நம்ம வீட்ல யூஸ் பண்ற அந்த வீட்ல இருக்கற வேஸ்ட்ட வச்சே நம்ம வந்து கேசும் உற்பத்தி பண்ணிக் லா அப்டின்லா நானுமே நெறைய கேள்விப்பட்டே அன இருந்தாலு எங்க நெறைய பேரு பாருங்க அந் அந்த குப்பைகள வந்து நம்ம செடிகள் இதல்லா வச்சிருந்தனா அதுல போட்டாலுமே அதுக்கு நல்லா ஒரம்ஆகு ஆனா இப்போ உள்ள குப்பைகள நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணுபோல போட்டுற்றோம் பிளாஸ்டிக் இதெல்லா போட்டா நம்ம மண்லஎல்லா போ நம்ம செடிகளுக்கு ஒரமா போட் டோன்ன அந்த பிளாஸ்டிக் எல்லா மக்கவே மக்காது அதுவு நம்மளுக் பாதிப்புதா நீங்க சொல்ற மரி மக்குறகுப்ப மக்காதகுப்பன் தனித்தெனியா பிரிச்சு வெச்சு அத நம்ம போட்டன்னா அவுங்களுக் கூ கொஞ்சொ மறுசுழற்சி பண்றதுக்கு ஈஸியாருக்கு அது மரி நெறைய எடத்துல பாருங்க ஆறுகள் ந்த குளங்கள் இதுலஎல்லா வந்து தொழிற்சாலை கழிவுகள் எல்லா மிக்ஸ் பண்ணிவுட்டுறாங்க அப்டி பண்ணம்போது அதுல உள்ள மீன்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அந்த தண்ணிய குடிக்கறவுங்க அவுங்களு பாதிக்கப்பட்றாங்க நெறைய எடத்துல அந்த மாதிரி தண்ணீர் மாசுபாடு நெறையவே இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாரி கழிவுகள் எல்லாம் முறைய அகற்றாம அந்தந்த எடத்துல இருக்கிற அந்த ஆறு கூட இதெல்லா ஜாயின் பண்ணிவிட் டறாங்க அப்டி பண்ணும் போது நெறைய உயிரினங்களுக்கு தா வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அது மாறி இப்ப நெறைய எடத்துல இந்த மரங்கள் வளர்க்கறதை விட வெட் ட்டதா அதிகமா பண்றாங்க நம்ம முன்னாடி காலத்துல பாருங்க ரோட்ல எல்லா போம்போது ரெண்டு சைடுமே மரமா இருக்கு எந்த ஒரு வெக்கையு தெரியாது நம்ம டூவீலர்ல போனாலுமே அவ்ளோ ஒரு குளுமையான காற்று வந்து வரு ஆனா இப்ப நம்ம பஸ்ல போனாலுமே அவ்ளோ வெக்க காத்துதா நம்ம மூஞ்சிக்கு வருது அப்டி இருக்கும் போது மரங்கள நட்றத விட வெட்றது அதிகமா இருந்துச்சுன்னா எந்த விதத்துல நம்ம வந்து சுற்றுச்சூழல வந்து பாதுகாக்க முடியு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி மரங்கள்ல வெட்றனால நமக்கு காத்து கெடைக்க மாட்டேங்கு அதே மாரி நம்ம நீங்க நம்ம மாசுன்னு சொன்னா நீங்க சொன்ன மாரி காற்று காற்று நெறைய மாசுபடுது நீங்க சொன்னீங்களே ஃபஸ்ட் இங்க பக்கத்துல வாகனங்கள் நெறைய போகுது அப்டின்னீங்களே வாகனங்கள் தொழிற்சாலைகள் ஆ எரிபொருள் இதெல்லா நம்ம எரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம சுவாச பிரச்சனைகள் வந்து ஏ சுவாச பிரச்சனை ஏற்படுது அந்த புகையினால என்ன பண்றது சுற்றுச்சூழலு பாதிக்கப்படுகிறது அப்டிதானே இதனால நெறைய நோய்கள் வருது ம் நுரையீரல்ல தொற்று பட்டு இப்ப வீசிங் புராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லா அந்த பொக சுத்தமா ஒத்துக்காது அதனால அவங்களுக்கு என்ன ப என்ன பண்ணுதுன்னா அது பொகைய நம்ம ஸ்மெல் பண்ண ஸ்மெல் பண்ண இது மாறி கேன்சர் சம்பந்தமா நெறைய நோய்கல்லா வருது அதனால அந்த மாறி குப்பைகள வந்து நம்ம எரிக்க கூடாது அப்டின்னு நா நா சொல்றே அதே மேறி நீங்க சொன்ன நீர் மாசுபாடுன்னு சொன்னீங்கள மெயினா நீங்க ஆடு மாடு குளிக்கிறதுனால மட்டு தா நீர் மாசுபாடு ஏற்பட்றது இல்ல நம்ம தொழிற்சாலையில வந்து கழிவுகளையு அந்த கழிவு நீரையு என்ன பண்றாங்கன்னா நீர்ல கலந்து விடுதாங்க நீங்க பாத்துருக்கீங்களா கிராமத் இந்த சைட்ல எல்லா என்ன பண்றாங்கன்னா அந்த பேக்ட்ரி நல்லா கரெக்டா அந்த ஆறுக்கு பின்னாடி அந் அந்த கா நீரோற்றோ இருக்கிற எடத்துலதா பேக்டரி வெச்சிருப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்களா
ஆமா நா அததா ஃபஸ்ட்டே சொன்னே இல்லியா அது அந்த மாதிரி மிக்ஸ் பண்றதுனாலதா அந்த கொளத்துலயோ இல்ல ஆற்லயோ இருக்கிற மீன்கள் பாதிக்கப்படுது அதுல அத நம்பி இருக் க்கிறே மனிதர்களே நெறைய பேர் பாதிக்கப்பட்றாங்க அந்த தண்ணிய தா குடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அத அத குடிச்சி மனி மனிதர்கள் வந்து நெறைய நோய் தொற்றுகளுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனாலதா நெறைய பேர் வந்து அந்த ஒவ்வொரு அது பேர் கூட சொல்ல முடியாத நோய்கல்லா இப்ப நெறையாவே வருது நம் அதாவது மனிதனோட வாழ்க்க வந்து சுற்றுச்சூழல் இல்லாம கெடையாது சுற்றுச்சூழல் நல்ல வளமா இருந்தாதா மனிதனோட வாழ்க்கையுமே ஆரோக்கியமா இரு கு அப்டின்றத மனசுல வெச்சு எல்லாருமே இயற்கை வளங்கள் வந்து கடவுள் நம்மளுக்கு வழங்கியிருக்காரு அப்டின்னு சொன்னா அத வந்து பாதுகாப்பா வெச் சு நம்மளோட பியூச்சர்க்கு நம்ம தா அத வந்து நல்லபடியா கொண்டு போய் சேக்கணு இதுல இவங்க பண்ற இதுனால நம்ம பியூச்சர்ல நம்ம கொழந்தைங்களுக்கெல்லா ஒரு நல்ல சுத்தமான தண்ணீர் கெடைக்குமா ஒரு சுத்தமான காற்று கெடைக்குமா சொன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதா இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்துல
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நிலமும் நறைய மாசுபடுது உரங்கள் ரசாயன உரங்கள் அதிகமா யூஸ் பண்ல நிலங்களும் மாசுபடுது நம்ம இதுல இருந்து நம்ம கொழந்தைகள பாதுகாக்கறதுக்காக நம்ம வந்து நம்ம நல்ல விஷயங்கல சொத் சொல்லிக் கொடுக்கணும் சுற்றுச்சூழல பாதுகாப்பா வெக்கணு இந்த மாரி மாசு போடுற மாரி நம்ம எதும் பயபடுத்தகூடாது பிளாஸ்டிக் பயன்படுத்தக் கூடாது மரங்கள வெட்டக்கூடாது மரங்கள நடுங்க அப்டின்னு நம கொழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணு நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம உங்ககிட்ட பேசினதுல நெறையாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் இ ஒரு வேல இருக்கு அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால்
ஆ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
ஆ ஆ ஓகே பாக்கலாம்